வணக்கம் தோழி ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே
சாப்டாச்சா தோழி ஹலோ
ஆ சொல்லுங்க
சாப்டாச்சா தோழி
ஆ நா சாப்டே நீங்க சாப்டீங்களா
ம் ஆமா சாப்டாச்சு மத்யானத்துக்கு எல்லா ரெடி பண்ணியாச்சா
ஆ மத்யானத்துக்கு தா நா சாப்ட்டு முடிச்சிட்டே கொஞ்ச சீக்கிரமாவே சாப்ட்ருவோ எப்பயு
ஓ சேரி தோழி நா இன்னு சாப்பில இனிமே தா சாப்டனு
ஓகே ஓகே என்ன சமச்சிங்க
எங்க தக்காளி ச சோறு
ஓகே ஓகே ஓ சேரி நா இன்னைக்கி தயிர் சாதம் பண்ணே அதுக்கப்பறோ பாவக்கா பொரியர்
ஓகே ஓகே செரி செரி
ஓகே இன்னைக்கி சாப்பாடு பத்தியே பேசலானு நெனக்கிறே உங்களுக்கு பிடிச்ச ஒரு உணவ பத்தி பேசலாம்
ஆ அ சோ ஆனா வுனா எல்லாமே நா எனக்கு சாப்டுவே மோஸ்டா ஃபிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கு ஃபிஷ்கரி ஃபிஷ் அப்பறம் பிரியாணி சிக்கன் நூடுல்ஸ் அந்த மாரி எனக்கு எல்லாமே புடிக்கு புடிக்காதன்னு இதுவு இல்ல
ஓ செரி செரி ஆ எனக்கு அப்டிதா எனக்கு பிரியாணின்னா ரொம்ப புடிக் க்கு பிரியாணி புடிக்காதவுங்க யாரு இருக்க மாட்டாங்கனு நெனைக்கிறே ஆ கண்டிப்பா அதனால பி டிஃப்ரெண்டா எப்டி எல்லா பிரியாணி எந்த எந்த கடைல எந்தந்த மாரி ஸ்பெஷலா கடை க்கு சொல்ட்டு பாத்து பாத்து தேடி தேடி சாப்டுவோ சோ பிரியாணி தா ரொம்ப புடிக்கு அதுக்கப்பறோ ப நார்மல் ஃபுட்னா வந்துட்டு இட்லி சாம்பார் ரொம்ப புடிக்கு எப்பயு வீட்ல பண்றது தா இட்லி ஒரு சாம்பார் வந்துட்டு வச்சு சாப்ட்டா சூப்பரா ருக்கு
ஆமமா எனக்கு சாம்பார் நல்லா புடிக்கு மா எப்பமாது சாப்டா நல்லா இருக்கு ம் அந்த ஹோமி ஃபுட் ம்
சாதத்துக்கு அந்த சாம்பார் பண்ணுவோ இல்லையா காய் எல்லா போட் டு அதுவு சூப்பர் இருக்கு அதுக்கு உருளகெழங்கு பொரியல் அந்த மாதிரி எதா வச்சுட்டு சாப்ட்டோனா செம்மையா இருக்கு ம் அது அதுக்கப்பறோ அவ்ளோதா அதுமி எப்பயு போல ஸ்வீட்ஸ் எல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கு ஸ்வீட்ஸ்சு நெற சாப்ட கூடாதுனு இப்ப கொஞ்சோ கம்மி பண்ணிட்டே பட் இருக்குமே ஓகே ஓகே அதனால ஸ்வீட்டு தா ரொம்ப புடிக்கு இந்த லட்டுலா இருக்குதுல இந்த சின்ன சின்ன பூந்தி வெச்ச லட்டு அதெல்லா ரொம்ப புடிக்கு
ஸ்வீட்ஸ் கிரேவிங்ஸ் அவ்வளோ இருக்காது எனக்கு கொஞ்ச காரமா சாப் ட நல்லா புடிக்கு எப்பமாவது கிரேவிங்ஸ் வரு மத்தபடி இத்துல எனக்கு ஸ்பைசி தா புடிக்கு
ஓகே ஸ்பைசஸ்ல ஸ்பைசீனா எந்த மாரி ஃபுட்டு சாப்டுவீங்க
ஸ்பைசினா இந்த நல்லா ஸ்பைசியா நூடுல்ஸு அந்த மாரி பிங்கோ கொரியன் நூடுல்ஸ் அந்த மாரி ஆ
ஓகே ம்
இத்மாரி ஸ்பைசி ஃபுட்ஸ்தா எனக்கு
ஓகே ஓகே நா ஸ்பைஸெல்லா நாங்க ரொம்ப சாப்பிட மாட்டோ ரொம்ப கம்மிதா கொஞ்சோ வய்சாக ஆக நம்ம வந்துட்டு கரெக் ட்டா ஃபுட்டு எடுத்துக்கணுன்றதுக்காக ஸ்பைசஸ்லா ரொம்ப கம்மியா போட்டுதா சமைக்கிறதே அப்படிதா நா சமைப் ப்பே பிரியாணியு ரொம்ப டா இருக்கு
ம் ம்
எனக்கு மேரேஜ்க்கு முன்னாடினா வந்துட்டு எங்க அம்மா வீட்ல வந்துட்டு அம்மா ரொம்ப நல்லா காரமா போட்டு சமைப் ப்பாங்க அது அந்த மாரி பழகிட்டுதா பட் இருந்தாலுமே எனக்கு மேரேஜ் கப்புறோ வந்துட்டு நம்ம அவுங்க வந்துட்டு நம்ம வீட்ல எல்லாரு சேந்து எப்டி சாப்பிட்றோமோ அதுக்கேத்த மார் தான சமைக்க முடியு அப்டி ப ண்ட்டு ரொம்ப ஸ்பைஸ் ரொம்ப கம்மியா போட்டு சமச்சு சமச்சு அது அப்டியே பழகிடுச்சு அப்டின்றமாரி அதனால இப்போ வந்து ரொம்ப காரமாலா சாப்பிட புடிக்க மாட்டேங்து என்னிக்காச்சு ஒரு நாள்லா ஓகே அ நம் இல்லனா ஒரு மாரி வயிறு எரிர மாரி இருக்கு கண்டிப் அ ம் அது ரொம்ப காரம் வந்துட்டு அதிகமா வெச்சு சாப்ட முடிய மாட்டேங்து அதனால இதுவே கூட நமக்கு செட் ஆயிடுச்சு இந்த மாதிரி மைல்டா சாப்பிட்டா த காரம் போட்டு சாப்ட்டோன்னா வந்துட்டு எல்லாருக்குமே புடிக்குது அந்த மாதிரி இருந்தாதா ஆ அதனால எந்த ப்ரெ ப்ரெச்சனியு வரவு வராது வயிற்று ப்ரெச்சன அந்த மாதிரி
ம் சோ நாம ஹெல்த்தும் பாக்கணு ம்
ப் ம் ரொம்பமு கார சாப்ட கூடாதுன் சொல் றாங்கில்லயா கொஞ்சம் மைல்டா சாப்ட்டா நல்லதுதானே ம் என்னோட அக்கா பொண்ணு அப்டிதா ரொம்ப காரோ சாப்புட்றன் சாப்புறா எனக்கு பயங்கர காரம் புடிக் கு அவளுக்கு இந்த கொரியன் அதுலியே வந்துட்டு உங்களுக்கு அந்த மசாலாஸ்லா குடுப் பாங்கள அத சாப்ட்டு ஆ சாப்ட்டு சாப்ட்டு அவளுக் ஒரு மாரி அந்த டைஜஸ் சொல்ல வந்தே அந்த மாரி வந்து அவ்ளோ ரொம்ப கஷ்டப்பட்டா அதுக்கப்புறமா அவளே டிசைட் பண்ணிட்டா இன்னமேட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப காரோ சாப்டக்கூடாது அ கெஞ்சோ மைல்டா சாப்பட்ணுன் டிட்டு அது கம்மி பண்ணிட்டா பட் இருந்தாலு அவுங்க வீட்ல கொஞ்சோ காரோ ஜாஸ்தியாதா சாப்டுவாங்க நா ஒரளவுக்கு சாப்புட்லா பட் ரொம்ப ஜாஸ்தியா
அப்புற டூர்லாம் போனீங்ளா தோழி
டூரா செரி ஓகே ஆ டூரு வந்துட்டு இப்ப ரீசண்டா போயிட்டு வந்தோ இப்ப லீவ் இருந்துச்சுல்லயா அதுனால
ஆமா ஆமா சம்மர் ஹாலிடேஸ் ம்
மா ஹில் ஸ்டேஷன் மாரி போயிட்டு வந்தோ நல்லா இருந்துச்சு அந்தளவுக் க்கு அங்க வெயில் இல்ல காலேல ஆனா கொஞ்ச வெயில் இருந்துச்சு ஆனா ஈவ்னிங் ஆனா மழ வந்துட்டு இருந்துச்சு சோ நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் அப்டின்னு சொன்னா மூணு நாளு அவ் பெரிய வீட்ல இருக்கிற இடத்துல தாருக்கும் அந்த அளவுக் கான இங்க வெயில் இல்ல இங்கேயோ மழ வந்துட்டு தா இருக்கு நாங்க இருக்கிற எடத்துல
எங்க ஏரியாவும் ஃபுல்லா மழை தா நல்லா மழை பெஞ்சு ட்டுத்தான் இருக்
ஓகே ஓகே ம் வெயிலு மழை ரெண்டுமே இப்போ வந்துகிட்டு இருக்கு மாத்தி மாத்தி கொஞ்ச அதிகமாவே இருக்க எல்லாமே நீங்க எங்க போயிட்டு வந்தீங்க நல்லா ட்ரிப் ஏதா போனீங்களா
மூணார் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாரி போயிட் வந்தோ
ஓகே ம் ம் ஓகே ம் அப்புறம் நீங்க என்ன சமைப்பீங்க ஸ்பெஷ்லா அந்த மாதிரி ஏதா பண்ணுவீங்களா
எனக்கு குக்கிங் பெருசா தெரியாது ஆ ஆ அதுல இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல குக்கிங்ல சமைச்சு தாந்தா சாப்புடுவேன்
ம் சேரி சரி எனக்கும் அப்படிதான் கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா நல்லா சமைப்பாங்க ஒக்காந்து சாப்பிடறது தான் ரொம்ப புடிக் பட் இப்ப வந்துட்டு மேரேஜ் ஆனதுக்குப்புறம் சமைச்சுதான் ஆகனும் வேற வழி இல்
இப்ப கொஞ்ச என்ஜாய் பண்ணிக்கிறேன் ஆப்டர் மேரேஜ் பாத்துக்கலாம்
ம் சரி சரி ஆமா நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறோ நா வந்து நம்மளே சமைச்சு நம்மளே சாப் போடுற மாதிரி இருக்கும் வேற வழி கண்டிப்பா ஓகே கேட்டா ஆமா கேட்டாலும் யாரும் வந்துட்டு நமக்கு சமைச்சு குடுக்க மாட்டாங்க நம்மளே தா
ஆ ஆமா அதா எங்க அம்மா சிரிஸ்டே இருப்பாங்க நீ இப்ப இப்டி இருக்க கல்யாணத்துக்கு அப்புறந் தான் நீ கஷ்டப்படுவே அப்டி
ஆமா சின்ன சின்ன ஒரு அது கரெக்ட்டு தா பட் இருந்தாலும் சின்ன சின்ன ஒரு தனிமை இயா பண்ற ஒரு ரெஸிப்பியா பாத்து நீங்க ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் ஏன்னா நம்மளே சமைச்சு நம்ம ஒருத் குடுக்கும்ப போது அவங்க வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும் போது அத விட ஹாப் பினஸ் வேற எது
ஹாப்பினஸ் கண்டிப்பா கண்டிப்பா பண்ணுவே இப்போ மா இது இந்த இக்தார் டைம் லாம் நா பண்ணிச்சுட்டு தருவேன்
ஓகே ஓகே ம் அதா சிம்பிளான டிஷ்ஸஸ் எல்லா நீங்க பண்ணலாம் ம் ஒரு ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஒரு ஒருத்தருக்கு இருக் காது ஏன்னா குக்கிங்கின்றது ஒரு ஸ்கில் இல்லையா எல்லா
ஸ்கில் அஹ் அவ்ளதான்
ஓகே எமர்ஜென்சிக்காகு இப்ப எங்கேயாவது வெளிய போய்ட்டாங்க அம்மா அப்டின்னா நம்ம
ஆஹ் அப்புறோ என்ன சொல்லுங்க தோழி
ஏ லேட்டா தா சாப்பிடுவீங்களா மத்யானோ
ஆஹ் சாப்பிடணு இப்போ டைம் ஆயிடுச்சில்ல
ஓகே ஓகே ம்
நீங்க சீக்கிரோ சாப்டுருவீங்களோ
ஆஹ் நா ஒரு டுவெல் தேட்டிகுலா காலைல ரொம்ப லைட்டா தா சாப்டுவே ஒரு கஞ்சி அந்த மாரி தா குடிப்பே அதனால வந்துட்டு மத்தியானோஒரு டுவெல் ஓ கிளாக் மேலலாம் சாப்டுட்டேன்னா கொஞ்சோ அப்டியே ஈஸியா டைஜஸ்ட் ஆய்டு கப்புறமு கொஞ்ச நேரொ தூங்கி எந்திரிக்லால அதுக்காக நா வந்து சாப்ட ஒன்னே தூங்கினா வெயிட்டு போட் ட்ருவ அப்டின் சொல்றதுக்காக அது அப்டிதா ஆகு சாப்ட்டோனே தூங்னேனா எனக்கு நல்லா வெயிட் போட்ரு சோ இந்த வெயிடேல்லா பண்ணோன்றதுக் க்காக கொஞ்ச சீக்ரமா சாப்ட்டேன்னா கொஞ்ச நேரொ அப்டி இப்டி நடந்துட்டு கொஞ்சொ டை ஜிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்பறமா கொஞ்ச நேரோ ஒரு ஹாப் அன்னவர் தூங்கிஎன்ச்டோன் வச்கோங்களே நல்லாருக் என்னால தூங்காம இருக்க முடியாது மத்யானோ
ஆ எனக்குந்தா அது தூங்னாவே ந்த டே எனக்கு பீஸ்ஃபுல்லாவே போவு இல்லன்னா ஒர் மாரி வரு ம்மே நானு கண்டிப்பா இனிமே தூங்கனுன் நெனப்பே
ம் ஏன்னா காலைல ஒரு சிக்ஸ் ஓ க்ளாக் எந்திரச்சி நா சிக்ஸ் ஓ க்ளாக்ன்றது ரொம்ப சீக்ரோ இல்லதா பட் இருந்தாலு நா எனக்கு அது கொஞ்சொ சீக்கிரமா இருக்கிறதுனால வேற வழி
க்கேதுவே நாலா பதிரெண்டு மணிக்கு தா முழிப்பே அதுக்ப்றோ ஈவினிங் எனக்கு தூங்காமருக்க முடியாது
ஐயையோ அதேப்டி எந்திரிக்கிரதே லேட்டு திருப்பி மத்தியானோ தூக் க்கோ வந்துருமா உங்களுக்கு
க்கு வந்துரு அது படுக்கணு அப்டின்னேருக்கத ஏன்னா நைட்டு தூங்க லேட் ஆவு அது டே ஆமா நிங் ந்த ஆறு மணியே வந்து ரொம்ப லேட்டு சொல்றீங்கப்ப என்னல்லா நெனச்சு பாருங்க
கூல்க்கு போ
ஆ கண்டிப்பா கண்டிப்பா
க்னூ சோ காலைல சீக்ரோ எந்திரிக்கறதுனால எனக் க்கு மத்யானோ ஒரு ஹாஃப்நவரு நல்ல டீப் ஸ்லீப் போமாட்டே சும்மா ஒரு ஹாஃப்பந் அவர் அப்டி தூங்கிஎந்சேனா எனக்கு கொஞ்சோ ஃப்ரெஷ்ஷா இருக்கூ
க்கு அதனால ம்
ஆஃப்டர் மேரேஜ் புடிச்சிருக்கா அ மேரேஜ் முன்னாடி இருக்கிற உங்க லைஃப் புடிச்சிருந்தா
யார கேட்டாலு நீங்க பிஃபோர் மேரேஜ் தா புடிச் சிருக்குன் சொல்வாங்க எனக்கூ அப்டிதா ஓகே தா வேற வழியில்ல
ம் இதுவு வாழ்ந்துதான ஆவனு ம் ம் வாழ்ந்து தான ஆவணு ம் அதே மாரி இருக்க முடியாது
ஆம்மா இல்ல என்னன்னா விஷ்யோ என்னன்னா ஆஃப்டர் மேரேஜ்னா உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் அதிகமாருக்கூ அதுக் க்கு முன்னாடினா நீங்க ஜாலியாருக்லா என்ன வேணாலு பண்லா அப்பா பாத்துப்பாங்க காசு சேக்கணு அந்த ஆஃப்டர் மேரேஜ்னா த்தா அதயு பாக்கணு அத ஸ்கூலுக்கு படிக்க வைக்கணு நம்ம சேக்கணு ஒரு சேவிங்ஸ்ன் பண்ணணு நெறைய விஷ்ய ஷயருக்குல்லையா அதனால அது கொஞ்சொ கஷ்டந்தா ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம ஒரு வீட் ட்ல வந்து ஒரு சாமான் வாங்கணுன்னா கூட நம்மளேதா யோஸ்ச்சு இப்போ ஒரு மளிகை சாமான் வாங் மாசத்துக்கு க்கு இது இல்ல அது இல்ல இதே முன்னாடின்னா எல்லாமே வீட்ல இருக்கூ அம்மா பா பாத்துப்பாங்க
ம் ஆ நம்ம ஜாலியா இருக்லா
கரெக்ட்டு நா அததுதா யோசிப்ப ஐயோ ஒரு ஒரு மாசமு மண்டய போட்டு இப் இப்பிடி ஒடச்சுக்க வேண்டியதா இருக்கே ஒரு ஒரு சாமானியு சேக்கறதுக் குள்ள இவ்ளோ கஷ்டம இல்ல அத கூட நானே தா பண்ணனு ஏன்னா வந்துட்டு ஜென்ஸ் எல்லா அந்த அளவுக்கு அந்த ஒரு மளிக சாமான் வாங்கதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டா நம்ம தா கட்டி ஆணும் அப்டி இருக்கும்போது கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆயிடு ஆப்டர் மேரேஜ்ுனா அதுதா ஒரே ஒரு
சொல்ல சொல்ல பயமா இருக்கே
அப்பட எல்லா கெடையாது எல்லாருமே லைஃப்ல அத கோத் ரூ பண்ண
ஆமா கோத்ரு பண்ணிதா ஆகனு எல்லாமே நமக் கு புடிச்ச ஓகே தோழி
ஆ ஓகே அ இன்னொரு அழைப்புல சந்திக்கலா
ஆ ஓகே தோழி தங்க் யூ
நீங்க பண்ணீங்க